வணக்கோங்க அ ஆ வணக்கோம் ஆ நல்லா இருக்கோங்க நீங்க என்னனுங்க காலைல சமையல் பண்ணி தருவீங்க காலை உணவுக்கு
காலை உணவுனாங்க நாங்க வந்து எப்பயுமே டிஃபன் ல்லா செய்யறது இல்லைங்க நாங்க சாப்பாடே வச்சிருவோங்க சாப்பாடு ஒன்னா அ சா சாம்பார் பொரியலுங்க இல்லன்னா ரசம் வச்சு பொரியல் வச்சறதுங்க காலையில நா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒம்போதற ஆயிடுங்க காலையில் சாப்பாடு ஆமா நாங் அ
ஏ ரொம்ப லேட் ஆயிடுமா
ஆமா ரொம்ப லேட் ஆயிடுங்க இப்போ வந்து நா இவனுக்கு தனியா செய்வேங்க இவன அனுப்பி வச்சி அப்றமேட்டா நாங்க வந்து கொஞ்சோ லே ட்டதாங்க சாப்டுவோ நாங்க சாப்பட்றதுக்கு பத்து மணி ஆய்டுங்க காலையில அந்நேரத்துக்கு பசிக்காதுங்க எங்களுக்கு எட்டு மணி இந்த மாரிலா பசிக்கரதில்ல நாம எப்போ சாப்புட்றோமோ அப்போ சூடா செஞ்சுக்கலாம் அப்டின்ட்டு பத்து மணிக்கு சாப்புட்றோனா ஒன்போதர ஒன்பதே முக்காக்கு செஞ்சு முடிச்சிருவேங்க
ம் சரிங்க சரிங்க
த்து மணிக் சாப்ட்டுபோங்க காலேல மத்யான்துக்கு சாப்பாடு ச்சோருங்க நைட்டுக்கு வந்து டிஃபன் செஞ்சுக்கோங்க
ஓ சரிங்க சர் ஆமா ஒரு வேளையோட முடியும்லங்க கரெக்ட்டு தா இப்ப எங்க அக் கா பசங்களாங் கூட எத்துக்கிட்டிங்ன்னா ஒவ்வொரு நேரந்தா அக்கா தோச உத்தி தருவாங்க காலேல் இட்லின் நெல்ல நா வந்து அவங்க அ மதியோம் செய்றாங்கள அதையே அவங்க பசங்க வந்து கொஞ்சமா எடுத் துக்கிட்டு போய்பாங்க ஆனா அ கொஞ்ச பேருக்கு சும்மா சாப்ட்டுட்டு போவாங்க மத்தபடி ஜூஸ்லாம் போட்டு குடுத்துருவாங்க அத குடிச்ட்டாலே உங்களுக்கு வயுரு ஃபுல் ஆயிடும்ல அப்றோம் மதியத்துக்கு இந்த சாப்பாடு சாப்ட்டுப்பாங்க இவரு வந்து காலையிலனா சாப்ட மாட்றாரு சாப்பாடுல்லா இல்லன்னா நமக் கும் பிரச்சன இருக்காதுங்க ஒரு வேலையா முடியு அ இவருக் காக தா இப்போ டிஃபன் தனியாக செஞ்சுட்டு இது தனியா செய்றது
ஓ காலேல சாப்ட மாட்டாய்ங்க எ பைய வந்து சாப்டயே மாட்டா காலையில வந்து எனக்குப் பசிக்கல இப்போ சாப்ட்டேன்னா எனக்கு ஒரு மாரி டூ டூ பாத்ரூம் வந்துரு அப்டின்னு சொல்லிட்டு சாப்புட்றது இல்லைங்க செரியாவே
ம் ம்
இதா என்னைக்காது ஒரு நாள் ஒரு ரெண்டு வாய் நாலு வாய் சாப்புடுவாங்க சாப்ட்டு போவா
அய்யோ உடம்புக் கெடுதலு சாப்புட வச்சுருங்க
ஆமா ஆமாங்க அது சாப்டுவாங்க மோஸ்ட்லி எப்பையாது ச்சு வந்துட்டு எனக்கு வேணா வேணான்ட்டே தா சொல்லிகிட்ருக்கா
ம் ம் புரியுது
ரொம்ப கம்பல் பண்ணி தாங்க டெய்லியுமே குடுக்க வேண்டிய
ம் அதானா உண்ம நீங்க சொல்றீங்கள இது பசிச்சாலு எ பையே பசிக்கலேன்தா சொல்லு
ஆ ஆமா
மல்லு கட்டி தா குடுக்கணு அவே காலையிலக்கு சாதோ எடுத் துக்க மாட்றாங்கங்க இல்லேன்னா வந்து எனக்கு ஒரு சமையலா முடியு அப்ப என்ன பண்றோ காலையிலே டிஃபன் பண்ற மாரி இருக்கு இட்லி தோசைய குடுத்தா இட்லி தோசையானு கேக்கு அதுனால பூரி ஒரு நாளு இட்லி ஒரு நாளு இடியப்பம் தருவாங்க பால் ஊத்தி நாட்டு சக்கர போட்டு சாப்புட்ற மாரி அது இருந்ததுன்னா அது இருந்ததுன்னா வச்சுங்களே நைட்டுக்கு அதே தா கேப்பா அதுனால கொஞ்ச கூடவே செஞ்சு வச் சர்றது திரும்பி நைட்டுக்கு சூடு பண்ணி குடுக்குறது உங்களுக்கு அது வீணா போவாதுல்ல இடியாப் போ அதுக்காக
ஆமாங்க ஆமாங்க இப்போ நீங்க எப்டிங்க காலையில டிஃபனு மத்தியானோ ந அ சாப்பாடு நைட்டுக்கு திருப்பி டிஃபன் செய்வீங்ளா
அப்புடி தாங்க பண்ணிகிட்ருக்கோ என்னா பண்றது ஒவ்வொரு நேரோ ஒவ்வொரு நேரோ காலையிலேயே சேத்து சமையலு முடிஞ்சுரு மதிய சமையலுமே அப்டி இல்ல னா ஒவ்வொரு நேரோ வந்து காலையில அவருக்கு எதாவது பிரியாணி அந்த மாரி சின்னதா போட்டு குடுத் துட்டு மதியத்துக்கு வேற கொழம்பு வைக்கிறது அந்த மாரி பண்ணுவோ ஒவ்வொரு நேரோ நைட்டுக்கு க்குமே அவருக்கு கொஞ்ச இந்த பால் சாதோ அந்த மாரி குடுக்குறதுண்டு வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது அது ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்லிட்டு அ அப் அப்றோ இல்லன்னா டிஃபன் தாங்க நைட்ல அவருக்கு
காலையில நீங்க எத்தன மணிக்கு சாப்டுவீங்க
நா காலையில பத்தாயிடு நீங்க சொல்ற மாரி நா பத்து மணிக்கு தா சாப்டுவே லேட்டா தா ஆகு ஏனா வேல பாத்துப்பே எனக் தெரியல வேல பாத்துப்பே நேரத்துக்கு எட்ர மணிக்குலா சாப்டுட்டு கெளம்புறக் க்கே கரெக்ட்டா இருக்கு இப்ப கண்ட நேரத்துக்கு சாப்புட்றது ஒடம்பு போட்டுட்டுங்க வேலைக்கு போகாம வீட்டல இருக்கற்து ஆனா வீட்ல வேலனா இருக்குது டேதா இருக்கு ஆனாலுமே ஒடம்பு போடுது தே இப்பவுமே துணி மடுச்சு வச்சுட்டு அப்புடிதா உங்கள்ட பேசிட்ருக்கே வேற என்ன தா பண்றது சரி துணி மடுச்சா சவுண்ட்டு கேக் கது வேற எது மரிச்சி எது பண்ணாலு பாத்தரோல்லா கழுவுனா சவுண்ட் கேட்குமேன்னு சொல்லிட்டு இப்டிதாங்க போகுது
சேரிங்க அப்பறோ வேற என்ன வெயில் எப்டி இருக்கு அங்க
வெயில் முடியலங்க ஆடி காத்து ஆடி காத் து வீசுது அ வா வண்டி ஓட்டவு இல்லங்க இந்த மூக்கு வாயில எல்லா மண்ணு போயிடுது ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ கவர் பண்ணிட்டு தா போனோ ஒவ்வொரு டைம் அர்ஜெண்ட்ல கவர் பண்ணாம போறது ஆ ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஆனா வெயில் அதிகமா கொளுத் தி எடுக்குது எதுக்குதா இந்த வெயில் அடிக்குதுன்னே தெர்ல
ஆமாங்க ஆமாங்க
என்ன பண்றது முடியல ஏ பையனுக் பாத்தீங்கன்னா அப்டியே ஃபுல்லா இப்பவுமே வேக்கூர் சரியானுச்சி இப்ப முதுகுலா ஃபுல்லா வேக்கூர் வந்து ட்டு கஷ்டமா தா இருக்கு ஸ்கூல்ல அவுங்களுக்கு ஏசி இருக்குதுல்ல ஃபேன் தான இவருக்கு சென்சிவ்ட்டிவ் ஸ்கின்ங்குறதுனால கொஞ்சோ ஒத் துக்க மாட்டேங்கிது ஆ அதனால கொஞ்சோ கஷ்டமா தாங்க இருக்கு ஆனா முடியலதா இப்பவுமே நா வெயில்ல போய் ட்டு அவருக்கு அந்த காலேல ஆ சமையல் செஞ்சி குடுக்கலேன்னு சொல்லிட்டுருந்தே பாத் தீங்களா அதனால இப்ப போய் குடுத்துட்டு வந்தே ம் ம் அது ஒரு மாரி தல வலி வந்துடுதுங்க அப்பறமா
சேரிங்க சேரிங்க நா மத்தியானோ படுத்து தூங்குவீங்ளா
தூங்க மாட்டே
தூங்க மாட்டிங்க படுத் கொஞ்ச நேரோ சும்மா படுத்
சும்மா படுப்பேங்க எனக்கு இந்த பேக் பெயின் இருக்கு அதனால பேக் பெயின் வந்துரு சும்மா படுத்துருப்பே தூங்க மாட்டே கரெக்டா இவரு தா வந்துருவாறே மூன்ரைக்கி அதுக்கப்றோ தொடர்ந்து வேல இருக்கு ஒவ்வொரு நேரோ எந்திரி க்க முடியாது கஷ் ட்டமா தா இரு
நானு நானு வந்து தூங்கல்லா மாட்டேங்க ஒரு முப்பது வயசு அந்த மாரி உங்களுக்கு என்னங்க ஏஜு
எனக்கு முப்பத்தஞ்சி ஆயிட்டுங்க
அதாங்க ஃபர்ஸ்ட்டுல்லா நா நானு உங்கள உங்களோட ஏஜ்ல நா அப்டிதாங்க இருந்தே இப்போ ஏஜ் ஆக ஆக ரொம்ப பாடி பெயினு அங்க பெயினு இங்க பெயினு
எனக்கு சி செக்க்ஷன் பண்ணப்போ கூட நா ஒல்லியாதாங்க இருந்தே ஆனா ஒரு வருஷோ முடியவு இப்ப வேலைக்கி போன ப்பயு நார்மலா தாங்க இருந்தே ஆனா வேல எனக்கு வேலைக்கி போனப்போ எப்பயாவது பேக் பெயின் வர்றது உண்டுதா அத கூட சமாளிச்சிலா இப்ப வீட்லதா இருக்கே வேல இருந்துட்டுதா இருக் ஆனா ஒடம்பு போட்டுட்டே பேக் பெயினு அதிகமா வருது
சேரி சேரிங்க எதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாரி ஏதா பண்றீங்களாங்க நீங்க
ம் இல்லங்க நடுவுல வந்து நடைப்பயிற்சி போயிட்டு இருந்தே இப்ப இந்த ஒரு மாத காலமா நா போறதுல்ல அதா திரும்பி ஆரம்பிக்கணு அது ஆரம்பிக்கிற வரைக்கு கஷ்டோ ஆரம்பிச்சிட்டோன்னா பிரச்சன இல்ல அது எல்லாரு என்ன சொல்றாங்க நீ நடைப்பயிற்சி போனாலு உடல் பயிற்சியு பண்ணு அப்பதா சீக்ரமா கொறையு அப்டிங்கறாங்க அதுன்னு உடற்பயிற்சி ஆரம்பிக் இல்லங்க அதுக்குள்ளா தா நம்ம அஞ்சர மணிக்கு ஏந்திரிச்சி சமயலுக்கு தா கரெக்டா இருக்கு
அதா அதா நமக்குன்னு நமக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்கி நம்ம ந ஒடம்ப பாத்துக்கணுங்க இல்லன்னேனா முடியாதுங்க நா ரொம்ப லேட்டாதாங்க இத புரிஞ்சிக்கிட்ட அப்டியே நாம பாட்டி வேல செய்றோ வீட்டு வேல செய்றோ வீட்ல இருக்கிறவங்களுக்குல்லா பாத்துக்கனோ இவங்களுக்கு பண்ணனோ அவுங்ளுக்கு பண்ணனோ இருக்கோமா அதுல வந்து நம்ம என்ன பண்ணிறோ பாத்தன்னா நம்மளப் பாத்துக்கறதுக்கு நம்ம உட்டுறோ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு ஒரு மாசமா தா நா ச சேரி எனக்கு கேர் எடுத்து நாம நம்மள பாத்துக்கனோ நல்லா ஒரு நல்ல ஹேபிட்ஸு
அ நேரோ ரொம்ப மனசே இ உ கஷ்டமா போயிடுது என்னடா இதுன்னு இந்த தொப் இப்பதாங்க ப்ராப்ளம் மேய்னா நமக்கேல்லா ம் ரெம்பா வர் ந ட்டா ரொம்ப கஷ்டமா போயிடுது என்னடா இப்படி இருக்கோ நம்ம ஏஜ்ல உள்ளவங்களா எவ்வளவு சில பேரா பாக்குறோ ரொம்ப நல்லா இருக்காங்களே நம்பள பாரு எப்டி இருக்கு
வந்து வந்து சில பேரோட ந உடம்பே அப்டிதாங்க இருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலு உடம்பு போடாது இப்போ எ பையனா பாத்தீங்கன்னா ஒல்லியாவே தா இருப்பா பாக்கிறவங்க எல்லா கேப்பாங்க என்னடா இப்படி ஒல்லிய சாப்புடுறியா சாப்படலையா
ம் ம் ம்
ஆனா வந்து அவ சாப்பிடுறானே எனக்கு தானோ தெரியு ஒரு அம்மாவா வந்து அவ வீட் வீட்ல நம்ம பாக்குறோ நல்லாத சாப்படுறா ஆனா வந்து வந்து உடம்பு போட மாட்டேங்குது அது சில பேருக்கு உடம்பே அப்டிதாங்க
இல்லேங்க எனக்கு ஆனா ஏறிட்டு தாங்க நா அதா நெறய தோழிட்ட கூட கேட்டுட்டு இருக்கிறது உண்டு இந்த சிறுதானிய வகையல்லா சாப்பிடலாமா அப்டின்னு சில பேர் சோன்னாங்க சில பே பலபேர் இல்லை முக்காவாசி பேர் சொன்னது என்னன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வேண்ணா எடுத்துக்கலா
ஆமாங்க
அதுக்கு மேல எடுக்காதீங்க அது வந்து நல்லது கிடையாது சுகரு சுகர் இல்லேனாலு சுகரையு வர வச்சுறு ஹீட் வேற சூடு வேற நல்ல ரொம்ப எடுக்காதீங்க அப்டினாங்க
அத ஏன் கேக்குறீங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க ரொம்ப சாப்பிட்டா கெடுதல்கிறங்க
எனக்கு ஒரு நண்பர் சொன்னாங்கங்க ரொம்ப நல்லாதா சொல்றாங்க அவுங்க வீட்டில் அவுங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸா அதனால எல்லாருமே அப்டியே தான ஃபாலோ பண்ணறாங்க கொலழந்தைங்க முடியு ஒரு ஒரு நாள் வந்து ஸ்மூத்தி மாரியே அடிச்சு குடிச்சிடுறாங்க கா காலே உணவே
ஸ்மூத்தினா என்ன இந்த இததுல்லா போட்டுங்களா
அ எல்லாமே மொதனாளே ஊற வச்சு ஆ மொதனாளே ஊற வச்சு க மறுநாள் குடிக்கிறாங்கங்க அது அவ்வளோ ஹெல்த்தி அது வந்து கம்முன்னு ஆயிடுமா வயிறு பசங்க மோத கொண் ‌வந்து அதேதா கொடுக்குறாங்க அதே மாரி வாரத் வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது கீரா வகை இருக்குமா கண்டிப்பா அந்த மாரி ஒரு ஒரு நாள் இது கொடுத்தாங்கன்னா ஒரு நாள் இந்த களி ஒரு நாள் வந்து பச்சைப்பயிர் மொள கட்டி கட்டி அந்த மாரி கூட அது வந்து ஒரு கொஞ்சோந்தா ஒரு ஒரு கப்புதா சாப்டுவாங்களா சின்ன கப்புல
ம்
அதுக்கப்புறோ வந்து என்ன ரெண்டு இட்லி மூணு இட்லி அந்த மாரி குடுத் அனுப்புறது உண்டு அப்பறோ ஒருத்த அவுங்க தாங்க சொன்னாங்க எனக்கு புட்டு நெய்யூத்தி புட் ட்டுக்கல்ல வேர்கல்ல நாட்டு சக்கரையா அத வறுத்துட்டு நீங்க அத உருண்டையா உருட்டி புடுச்சு சாப்ட்டாலு சரி இல்ல ரெண்டு ஸ்பூன் இவ்ளோதா நெறையா இல்ல அதிகமா இல்ல இந்த மாரி சாப் பா அதுல அவ்ளோ சத்துருக்கா நீங்க சாப்ட்டு பாத்துட்டு சொல்லுவீங்க அப்டிங்றாங்க நா அத பேசாம இந்த மாரி ஆரமிக்கலா
கடைலெல்லா ச வாங்கி சாப்ட்டுருக்கங்க இந்த அ என்னவங்க அது வறுத்த கடலைல ஒரு மாரி உறுண்ட மாரி செஞ்சு குடுப்பாங்க செம டேஸ்டா இருக்கு நானா வீட்ல நானு ட்ரைப் பண்ணதில்லைங்க
அதுதா என்ன இப்டி சொல்றீங்க இத எப்டி சாப்புறதுன் கேட்டே உங்களுக்லா எதுலா புடிச்சிருக்கோ நாக்குக்கு எதெல்லா ருசியா இருக்கோ அதெல்லா ஒதுக்குங்க எதெல்லா க கஷ் ஷ்டமா இருக்கோ அதெல்லாந்தா நீங்க சாப்ட்டா மட்டுந்தா ஒடம்பு உங்களுகு நீங்க எ இப்ப என்ன ஆ எழுவது வயசுல செத்து போறீங்ன்னா எண்பது வயசுல செத்து போவீங்க
அத அதா ஆ கொஞ்ச நாள் நல்லா இருக்கலா
ம் அதா ஒவ்வொரு நேரோ எனக்குமே பயோ ஐயோ புள்ளையே பாக்கணுமே நம்ம மட்டுந்தா இருக்கோமே அப்ப நம்பவ்தா நம்ப த மாத்திக்கணு அப்டின் சொல்லிட்டு சரி நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு இருக்கங்க அவங்க தாங்க நெறைய சொன்னாங்க எனக் கு பையனுக்குமே சரி இந்த ராகி வந்து முழுசா வாங்கி கழுவிட்டு அத மொள கட்டி வறுத்து அத தனியா வ அரச்சு வறுத்துக்கணு அப்றோ பாதாம் பிஸ்தா முந்திரி அ பேர்ச்சாம்பழோ ஆ மக்கானா இருக்லங்க எல்லாமே வறுத்து பனக்கல்கண்டு கருப்பு பனகல்கண்டா எல்லாமே கொஞ்சோ செல இது ஐட்டோ காஸ்ட்லிதா இருந்தாலு நீங்க வாங்கி வச்சு அரச்சி அத பால்ல போட்டு குடுங்க டெய்லி பையனுக்கு காலைல பால்ல வந்து வேற எதுவுமே போடாதிங்க இத மட்டுமே போட்டு குடுங்க ஒட் கு அவ்ளோ நல்லது நீங்களே சொல்லுவீங்க மாற்றத்த அப்டினாங்க சரி அ த வாங்கி வச்சு அரப்போ அது வந்து கரெக்டா ரெண்டு மாசத்துக்கு வரு கரெக்டா ஒரு கிலோ சொல்றாங்க ரெண்டு மாசத்துக் கண்டிப்பா வரு அப்டின்னாங்க சரி வாங்கி வச்சு பண்ணி பாக்கலாம் சரிங்க பின்பு ந றைய நம்ம பகிர்ந்துபோங்க நன்றி தோழி
நன்றிங்க
ம்